எப்டி இருக்கீங்க காலை உணவு முடுஞ்சுருச்சா
ஆ முடுஞ்சுருச்சு நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் காலை உணவு முடுச்சுட்ட மதிய உணவு இனிமே நா உங்கள்ட்ட பேசிட்டுதா ரெடி பண்ணனு
அப்டிங்களா நீங்க என்ன ஸ்பெஷல்
ஆ இன்னிக்கு ஒன்னு அவ்வளோ ஸ்பெஷல்லா இல்லைங்க எங்களுக்கு வந்து சண்டே மட்டுந்தா ஸ்பெஷலு அதனால இன்னிக்கு ஸ்பெஷல் இல்ல நார்மலா சாம்பார்தா வை க்லான்ட்டு ஐடியாவுல இருக்க நீங்க என்ன சமைக்கிற ஐடியாவுல இருக்
நா எங்க எங்க அம்மாதா சமப் ப்பாங்க அதனால அந்த வேல கெடையாது
நிக் கிளைமெட்டு எப்படிங்க இருக்கு இன்னிக்கு கிளைமெட்டுன்னொன்னே வே எனக்கு மழை பத்தி பேசலானு ஒரு ஆர்வம் வந்துருச்சு நீங்க சொல்லுங்க மழை பத்தி கொஞ்சோ சொல்லுங்களே
இங்க கிளைமேட் வந்து கொஞ்சோ மேகமூட்டமாதா இருக்கு எப்பனாலும் மழ பெய்யும்ங்கற மாரி மேகோ தெரியுது பட் நியூஸ்லயுமே சொல்லிருக்காங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு நல்ல மழ பெய்யு அப்டின் சொல்லிட்டு பாக்கலா எப்பனா மழ பெயதா இல்ல நியூஸ்ல சொன்ன எப் எப்பயும் மழ பெய்யாது வெயில்தா பயங்கரமா அடிக்கு
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டுதா எங்கிமே அப்படிதா இருக்கு கொஞ்சோ மூடிட்டுதா இருக்குற மாரி இருக்கு மழ வந்தா கொஞ்சோ நல்லா இருக்கு அப்படின்ற மாரி எனக்கு தோணுது ஏன்னா பாத்தீங்கன்னா எவ்வளோ வெயில் இப்ப ஆனா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழ பெஞ்சுதுங்க எங்க அதனால கொஞ்சோ வந்து நல்லா இருக்கு கிளைமேட்டு ஆ நீங்க எப்படி மழையெல்லா ரசிப்பீங்களா அதுல நனைவீங்களா ஏனா நறைய விஷயங்கள் எனக்கு என்னோட சின்ன வயசுல இருக்கு நா அத உங்ககிட்ட சொல்ற நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மழய ரசிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு
மழய ரசிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா மழனாலே எல்லாருக்குமே ரொம்போ புடிக்கு பட் இருந்தாலு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்ங்குறது இருக்குறதுனால என்னால மழையில வந்து நனைய முடியாது ஜஸ்ட் வந்து அந்த மழ காத்தடிச்சு அந்த மண் வாசன வந்தாலே வந்து அது என்னது கோல்டு காஃப் எனக்கு வர ஆரம்பிச்சுரு அதனால நம்ம வந்து தூரத்துல இருந்து ரசிக்கிறதோட நிப்பாட்டிக்கிறது நளையறது அந்த மாரிலா எதுவு கெடையாது
ஆ சூப்பருங்க ஏனா அந்த மாரிதா எல்லாருமே இப்ப இருக்கோ அப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நா நறையவே மழயில நனைஞ்சிருக்கே ஆட்டம் போட்டிருக்கே என்னென்னுமோ செஞ்சிருக்கே ஆனா இப்ப வந்து ஒரு சின்ன தூரல்ல போய் நனைைஞ்சாலே பாத்தீங்கன்னா சளி வந்துருது ஜொரோ வந்துருது இந்த மாரி வந்துருது இன்னொரு பிரச்சன என்னன்னா நம்ம நனஞ்சா நம்ம பசங்களு கூட சேர்ந்து வந்து நனைவாங்க அதனால அவங்களுக்கு ஏதோ வந்துருமோ அப்டின்ற பயத் தாலியே வந்து நம்ம மழைய வந்து தூரத்துலயே இருந்து ரசிக்கிற மாரிதா இருக்கு சூப்பரா சொன்னீங்க ஆனா நீங்க உங்கப்பப் பாத்தீங்கனா மழைனு வாந்தாலே அந்த மண் வாசனைகளெல்லா வரும்ல அதல்லா ரசிச்சிருக்கீங்களா அத பத்தி ஏதாவது சொல்லுங்களே
ஆ மழ வந்தா மண் வாசன வரதா செய்யு இப்ப இருக்குற காலகட்டத்துல நமக்கு புடிக்கிறத விட நம்மளால நம்ம புள்ளைங்களுக்கு எது ஆயிரக்கூடாது அத வந்து கேர் பண்ணி பண்றதுலதா வந்து நம்மளோட ப்ராயாரிட்டி இருக்கு
ஆமா ஆமாங்க உண்மங்க உண்மையான விஷயோ இப்ப எனக்கெல்லா பாத்தீங்கன்னா என்னோட பையன் நீங்க சொல்ற மாரி எம் பையனுக்கு இந்த சளி பிரச்சன இருக்கு அப்போ என்னன்னா இந்த வெயில் காலம் இருக்குற வரைக்குமே பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு சளியோ இரும்பலோ எதுமே இருக்காது இந்த மழை காலோம் இந்த பனிக்காலோம் அப்டின்னு வந்துட்டாலே போது அவனுக்கு சளிபிடிச்சுக்கு இரும்பல் வரு மூச்சு விட முடியாது கொஞ்சோ ரொம்ப கஷ்டப்படுவா அதனாலவே நா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பல்லா எப்ப மழைன வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இப்ப ஐயையோ மழ வேண்டா சும்மா வந்துட்டு போயிட்டு கொஞ்சோ வெயில் தனிய மட்டு வந்துட்டு போயிட்டு அப்டின்ற மாரிதா நா நெனைப்ப மெய்யினாவே என்னோட பையனுக்காக அது அது இப்ப வரவேணாமோ அப்டின்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்மிச்சிருச்சு
மொதல்லா வந்து மழ வந்தா நனைவோ எல்லா யோசிப்போ இப்பல்லா அப்டியா யோசிக்கும் பொழுது ஐயையோ மழ பேஞ்சா துணிய காயப்போட முடியாதே என்ன செய்யறது வீட்ல சாரல் விழுந்தா தண்ணி வந்துருச்சே என்னா பண்றது இந்த மாரிதானன யோசிக்கிற மாரி இருக்கே ஒழிய ரசிக்கிற மாரி இப்ப இல்ல
ஆமாங்க அதுதா இன்னொன்னு பிரச்சன நீங்க சொன்னது அந்த துணி காய வைக்கிறது மெயின் பிரச்சனைன நம்ம எவ்வளோதா சூப்பரா போட்டு தொவச்சு எத போட்டு தளவுனாலு வெயில போய் காய வச்சு அத எடுத்தாதா அதுல வந்து ஒரு வாசன இருக்கு நீங்க உள்ள போய் போட்டுட்டீங்கனா னா அது ஒரு வாடை எடுத் அடிக்கும் பாருங்க ஐயோ முடியாது அது ப்பா அந்த வாடையே நம்மளுக்கு புடிக்காது வீட்டுக்குள்ளார இருக்கவே நம்மளுக்கு புடிக்காது அது உண்மையான விஷயோ வந்து அத நம்ம மெயினா அந்த துணிக்காய வைக்கிறதுக்கே யோசிப்போ அது கரெக்ட்டுதா நீங்க சொன்னது
துணிகாய வைக்கிறது அப்புறோ வந்து மழ பேஞ்சா அந்த குட்டி பிள்ளைங்கங்கிறனால அந்த நச நசன்னு அந்த தண்ணியில மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றது இந்த மாரி விஷயங்களெல்லா நறைய இருக்குல்ல
உண்மங்க இப்பயாவது பரவால்லைங்க எனக்கு என்னோட சின்ன வயசுல வந்து நாங்க வந்து கிராமத்துல இருந்தோ அப்ப பாத்தீங்கன்னா எங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துரும் அதாவது உள்ள வராது வெ வெளியில ஃபுல்லா வந்து தண்ணி நிக்கு நாங்க எங்க வீட்ட விட்டு வெளியில நாங்க வந்து ரோட்டுக்கு போகணுன்னா அந்த அந்த மழ தண்ணியிலதா கால் வச்சு போகணு அப்ப என்னன்னாகு கால்லா வந்து புண்ணாயிடு சேத்து புண்ணாகி கால் எல்லா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிரு அ ஒரு மாரி வலிக்கு ஆனா அப்ப வந்து அந்த மழைய ரசிக்காமலா இல்ல அப்பயு ர ரசிச்சுட்டுதா இருந்தே ஆனா இந்த மாரி பிரச்சனை கள்லா வந்து நா எதிர்கொண்டிருக்கே நீங்க அந்த மாரிலா ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா?
எனக்கு நடந்தது கெடையாது. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து ன் நடக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து மழ பேஞ்சுச்சுன்னு நெனச்சுக்கோ நம்ம ஊரோட ரோடு கண்டிஷனுக்கு டிரைனேஜு ரோடு மோசோமாயிரு டிரைனேஜ் எல்லாத்துலயு நெரஞ்சு போயிரு அதுலதா நம்ம நடந்து வீட்டுக்குள்ள வரணு அப்டிங்கம் போது அதுல சேத்து புண்ணு அதுதுன்னு சொல்ட்டு ஏதாது வரு அதும் மழை பேஞ்சுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு காச்சலு காலரா டெங்கு இந்த மாரி கொசு தொல்ல அதிகமாயிரு அதனால மழைங்கிறதுனால வந்து நம்ம மழ வர்றதுங்கறத விட அதனால வர பிரச்சனைகளுங்க பத்தி நம்ம யோசி க்கிறதுலதா நம்ம மைண்ட் இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு.
உண்ம உண்ம சூப்பரா சொன்னீங்க அந்த டெங்கு ஃபீவர் எல்லா வந்து அஃபெக்ட் ஆயிலா இருந்திருக்குங்க எனக்கு அது வந்து இந்த கொசு இருக்கு பாருங்க அது அதிகமா உற்பத்தி ஆகுறதே இந்த மழையாலதா சொல்வோம் இதுல இன்னு பிரச்சன என்னென்னா நெறைய எங்க எங்கேயாவது தேங்கி இருக்குல அதுலதா இந்த கொசுக்கள் வந்து நெறைய வரு து நம்ம ஏதோ ஒரு ஒரு கிண்ணமோ இல்ல ஏதோ ஒரு பக்கெட்டோ கொண்டு நம்ம வெளியில வச்சு மறந்துட்டோன்னா அதுல அந்த மழ தண்ணிகள் கொட்டி இருந்து அது ஒரு ரெண்டு மூணு நாள் பாக்கலனா அதுல இருந்தே கொசுக்கள் நெறைய உருவாகுது அதனால மழையில வந்து நெறைய பயன்கள் இருந்தாலு இந்த மாரி விஷி யங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சோ அந்த மழய வந்து ரசிக்கிறதுல இருந்து கொஞ்சோ தள்ளி வைக்குதோ அப்டின்னு நா நெனைக்கிறே.
மழைய ரசிச்ச காலம்லா போயிட்டு இப்ப வந்து மழையினால ஐயயோ மழ வந்துருச்சா என்னென்னலா பிரச்சன வரு அதெல்லா பத்தி யோசிக்கிறதுலதா வந்து இப்ப நம்மளோட மைண்ட் எல்லா போக ஆரம்பிச்சிருச்சு இப் நெனச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணி கூட கலர் மாறி மஞ்ச கலர்ல அப் அப்டி வருது அதுனா அத வேற பாக்க வேண்டியதா இருக்கு பயம் ஆயிருது ஏதோ என்னாச்சு எது நல்ல தண்ணியா இல்ல சாக்கட தண்ணி எது வருதா இதெல்லா நம்ம பாக்கற சூழ்நிலைக்கு வந்துட்டோ
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு நானுமே அத பாத்திருக்கே இப்ப இ இங்கு நான்தா சொல்றனே கல்யாண ஆயி வந்து இந்த வந்து அவ்ளோவா எதுவு நா எனக்கு வந்து பிரச்சன இல்லாம இருந்துச்சுங்க ஆனா இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்ல சொன்னா இதே மாரிதா அந்த தண்ணி வந்து அப்ப வந்து எங்களுக்கு வந்து கார்ப்பரேஷன்ல இருந்து தண்ணி வரும்ல அந்த தண்ணிதா எடுத்து நாங்க எங்க கிராமத்துல யூஸ் பண்ணுவோ இங்க மாரி கேன் தண்ணி வாங்கறது அதெல்லா கெடையாது அப்ப அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அந்த மழையோட கலர்ல வரு அது பாக்க பயமா இருக்கு ஐயோ இந்த தண்ணி குடிக்கலாமா இல்ல வேற ஏதாவது கலந்து வருமா அப்டின்ட்டல்லா நாங் க யோசிச்சி அத நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அப்டியெல்லா குடிச்சிருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு நீங்க அந்த கார்ப்பரேஷன் தண்ணியல்லா யூஸ் பண்ணி அந்த மாரிலா இருக்குறதுல்லா வந்து ஆ அதுல வந்து பாக்டீரியாஸ் இருக்குமோ அப்டின்ற நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கு அதனால அது வந்து கொஞ்சோ கஷ்டத்த தர மாரிதா இருந்துச்சு அப்ப
ஆமா ஏன்னா வந்து நம்ம நார்மலாவே வந்து நம்ம ஒரு கலர்ல பாத்துட்டு திடீர்னு ஒரு கலர் மாறி வரும்போது குட்டி கொழந்தைங்க அஃபெக்ட் ஆயிறக் கூடாதுங்கறதுலதா நம்ம மொதல்ல யோசிப்போ என்னதா நம்ம வந்து ஆ கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சாலு நம்மளோட மனசு வந்து அத ஏத்துக்காது குடிக்கிறதுக்கு அப்டிங்கிறனால இப்ப எல்லாருமே மினரல் வாட் டர்க்கு மாறிட்டாங்க அந்த ஒரு செ சூழ்நிலைக்கி
அதேதாங்க ஆனா அந்த தண்ணியில சத்து இல்ல நம்மளுக்கு அது இதுன்னு ஏதோ சொன்னாலு அந்த மனசு அததா வந்து நம்ம எதிர்கொள்ளுது அதுக்கப்புற இந்த மழை அப்டின்னு இருக்கும்போது அந்த மழை பேஞ்சு முடிச்சதுக்கு அப்றோ அந்த மரத்துல தண்ணிகள் இருக்கும்ல அதெல்லா நாங்க ஆட்டி விளையாடி எனக் கு சின்ன வயசுல அதெல்லா ஞாபகோ இருக்கு அந்த மாரி விளையாட்டுகள் வந்து விளையாடுறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அது கொஞ்சோ அழகான ஒரு விஷயம்தான?
ஆமா கண்டிப்பா அந்த மாரி விஷய ங்களு ரொம்ப அழகா இருக்கு நமக்கு வந்து அது என்ன சொல்றது அந்த மழையில நனைஞ்சிட்டு அந்த குட்டி குட்டி து துளி தண்ணி இருக்கு அந்த தண்ணிகள் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மரத்த ஆட்னோன்னா அப்டியே நம்ம மேல மழ மாரி குட்டி ரெயின் மாரி வ ந்து விழுகு அது ரொம்ப சந்தோஷத்த தரு நம்ம மனசுக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது இதெல்லா நல்லா இருக்கு
ஆ அதுதாங்க சின்ன வயசுல நல்லாருக் கு அத கரெக்ட்டா சொன்னீங்க பாருங்க சின்ன வயசுல இதெல்லா ரசிச்சு பண்ணோ ஆனா இப்ப பாத்தீங்கனா இப்ப இருக்குற பசங்க வந்து அதெல்லா ரசிக்கவே மாட்றாங்கன்னு எனக்கு தோணுதுங்க என்னோட சின்ன பருவத்துல சின்ன வயசுல பாத்தீங்கனா நாங்க எல்லாருமே இந்த மாரி விஷயங்கல்லா செஞ்சிருக் கோ ஆனா என்னோட பசங்க மழனாலே ஐயோ மழயா அப்டின்ற மாரிதா யோசிச்சுட்டு அது வந்து எல்லாருமே உள்ளதா இருக்கானுங்களே தவிர வெளில போய் அதுல நனையணு இந்த மாரி ர சிக்கனு அப்டின்ற விஷயங்கள் வந்து அ இந்த காலத்து பசங்களுகிட்ட அது கம்மியா இருக்குன்னு நா நெனைக்கிறே.
அவங்க வந்து வெளில அவுட்டோர் கேம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதையே இப்பெல்லா பாக்க முடியறது கெடையாது. எல்லாமே வந்து மொபைலு டிவி இது ரெண்டுதா ஒலகங்கிற மாரி பசங்களோ பிள்ளைகளோ எல்லாருமே மாறிக்கிட்டாங்க.
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டான விஷியோ அந்த மொபைல் லாப்டாப்புக்கு அடிக்ட் ஆன பசங்க நெறைய பேர் இருக்காங்க அதனால அவுங்களுக்கு கண்ணுல வந்து பிராப்ளம் ஆயி சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறது இந்த மாரி பிரச்சனைகள்லா இருக்கு இந்த பசங்க வந்து இந்த மாரி விஷயங்கள விட்டுட்டு வெளில போய் விளையா டி இந்த மாரி இயற்கை விஷயங்கள வந்து ரசிச்சு வாழ்ந்தா இன்னுமே சந்தோஷமா இருக்குன்னு நா நெனைக்கிறேங்க.
ஆமா கண்டிப்பா நீங்க ஒன்னு சொன்னது நூத்துக்கு நூறு உண்மதா ஆனா வந்து நம்ம சொன்னா கேக்க மாரி நெலம கெடையாது இப்ப இருக்க பசங்க அவங்கவுங்களா புரிஞ்சு பண்ணாதா நம்ம பண்ணோம்னா ஃபோர்ஸ் பண்ற மாரி அவுங்க ஃபீல் ஆயிருவாங்களோங்கண்டு நமக்கு கஷ்டமா இருக்கு.
ஆ உண்மைங்க இப்ப கேக்குறதும் கெடையாது நம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணாலுமே அவுங்க வந்து அத வந்து அத வந்து எடுத்துக்கணுல்ல அத எடுத்துக்க மாட்டாங்க இப்ப இருக்குற பசங்க வந்து அ என்ன செய்வாங்கன்னா நம்ம சொல்றத வந்து எகுத்து பேசுறதுதா இருக்காங்களே தவர அத வந்து கேக்குற பச ங்க யாருமே கெடையாது அதெல்லா விட்டுட்டு இந்த பசங்க இந்த மாரி இயற்கை விஷியங்கள ரசிச்சா இன்னுமே நல்லா இருக்குன்னு நெனைக்கிறே.
கண்டிப்பா ஆனா எ என்ன நடக்குங்கிறது நமக் நம்ம இருந்த காலங்கள் வேற இப்ப நம்ம பசங்க வளர்ற காலங்கள்ங்குறது வேற காலநிலைக்கு ஏத்தாப்புலதா எல்லாமே மாறுதுங்கறனாலதா ஒழிய நம்ம பசங்களு அதே மாரி மாறிட்டாங்களோ அப்படிதா யோசிக்க தோணுது
ஆ உண்ம உண்ம நம்ம நெறையாவே நம்ம மழைகள் பத்தி அதி கமாவே பேசுனோ மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னொரு தலைப்பு கடைச்சா நா உங்கள்ட்ட பேசுறேன்
கண்டிப்பா கண்டிப்பா
நன்றி
நன்றி ஆ